கேக்குது தோழா உங்களுக்கு கேக்குதா
ஆ என்ன பண்ணுறீங்க எப்டி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா
சும்மா தா இருக்கேன் தோழா நல்லாயிருக்கேன் நீங்க எப்டியிருக்கீங்க
நல்லா இருக்கேன் தோழி நானும் சும்மாதா இருக் தொழி சாப்பிட்டே அ அம்மா வெஜிடெபிள் பிரியாணி செஞ்சிருந்தாங்க நீங்க தோழி நீங்க
நா இனிதாங் இனிதா தோழா
இனிதானா என்ன சமையல்
என்ன சமையலா ரஸ்
ஆ ரசமா தொட்டுக்க கடுச்சுக்கெ எதுவு வெறு ரசமா அப்பளமா அ
து வெரலு
அய்யய்யோ பத்து வெரல கடுச்சிக்கிட்டா அடுத்த டைம் சாப்புறப்ப எப்புடி சாப்புடுவீங்க புடுச்சுக்க கூட வழி இல்லாம இருக்குமே
ஆ காலடு து பத்து வெரல்ருக்குள்ள அத வச்சு‌ தா வேண்டிதா
அடடே அந்த வெரலு கடுச்ட்டீங்கனா சாப்ட்டீங்கனா
அதெல்லா சாப்ட மாட்டே என்னா
செரிங்க செரிங்க தோழி இன்னைக்கி அம்மா காலைல சாப்பாடு செஞ்சாங்க ஆ த வெஜிடபுள் பிரியாணி அத வெஜிடபுள் பிரியாணி சொல்றதவிட தக்காளி சாப்பாடு மீல் மேக்கர் போட்டாங்க வெஜ்டபுள் பிரியாணி மாரி சூப்பரா அருமையா இருந்ச்சு அதுக் கூட பிரிபேஸன் நின்னு பண்ண துயாரு நானு ஆ நா செஞ்சதெல்லா அம்மாதா ஆ தக்காளி அ தக்காளி வந்துட்டு அரச்சிக்கிட்டாங்க அப்பறோ வந்துட்டு அரிசி நல்லா ஊற வச்சட்டாங்க மூணு கப்பு அண்ணா ஊர்லந்து வந்துருந்தாங்க ரிலேட்டிவு அதனால ஊற வச்சுட்டு அதுக்கப்பறோ அம்மா குக்கர்ல வச்சுட்டு எண்ணெ ஊத்திட்டு அப்பறோ அந்த பட்ட கிராம்பு து ஏல அதுலா போடுவாங்கல்ல அதெல்லா போட்டுட்டு அப்பறோ அம்மா அபுடியே பாத்துச்சு னா ஒன்னொன்னா போட சொன்னாங்க இன்செக்ஷன் குடுத்தாங்க அம்மா அப்டி குடுக்க குடுக்க போட்டுக்குட்டே அடுத்திப்ப வெங்காயத்த போட்டுட்டு கிண்டி உட்டுட்டு அதுக்கப்பறோ புதினா ஆ கொத்தமல்லி கருகப்புள்ள இதெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்பற இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா அரச்சு வச்சிருந்தாங்க அத போட்டுட்டு அப்பற் நல்லா கிண்டி விட்டுட்டு கொஞ்சோ பச்ச வாச போறவக்கி யீட் பண்ணிட்டு அதுக்கப்பற மீல் மேக்கர் கொஞ்சோ போட்டுட்டு நல்லா கிண்டி உட்டுட்டு அதுக்கப்புறொ தக்காளி அம்மா அரச்சு வச்சுருந்தாங்க அத எடுத்து ஊத்துனாங்க அம்மா அரச்சு ஊத்துனாங்க அப்பற் நல்லா கொஞ்சொ கொதி வந்ததுக்கப்பறோ தக்காளி நல்லா து பண்ணிட்டு அப்புறொ அரிசி போட்டு செஞ்சுட்டு அப்புறோ ஒரு விசில் உட்டாங்க அரிசி நல்லா ஊறிடுச்சு அவர என்த்து சாப்ட்டா சாப்பாடு ரெடி ஆ நா சமையல்னு சொல்ல முடியாது அம்மாதா செஞ்சாங்க சும்மா நின்னு கரண்டி ஹெல்ப்பு ஹெல்பர்னா ஹெல்பர் நாந்தா ஆ அப்டே எடுத்து குடுத்து செஞ்சுட்ருந்தே அப்பறென்ன வழக்கம் நா காரமே சேத்திக் மாட்டே தோழி வழக்கமா எப்பவுமே ஆனா இன்னக்கி காரொ சேத்திக்கிறவங்க அன் ஊர்லந்து வந்துருந்தாங்க அண்ணா அண்ணிலா அவங்க காரொ சேத்திப்பாங்க அவுங்களுக்கு காரமா இருக்குன்றாங்க நா காரொ சேத்திக்க மாட்டே ஆனா எனக்கு காரமே இல்ல என்னங்க எனக் ஒண்ணுமே புரிலன்ற மார்தாருக் எ ஒருவேள தேஜா ஊ வாருக்குமா இல்ல ஜமாய் உவாருக்குமா
தெர்ல தோழரே நல்ல எதுக்குதா எரிப்பிருந்தாலு சாப்பாடு உள்ள எறங்கூ
ஆஹ் அய்யோ ஆஹ்
சாம்பார் பொடி கூட ரெண்டு பேக்கெட் போடுவாங்க அதுல கொஞ்சோ கம்மியானா கூட சாப்பிடமாட்டே
ஐய்யய்யோ தோழி சாம்பார் போடு சாம்பார்னா எப்டி தெரியுமா செய்ணு நா சொல்ற பாருங்க அந்த மாரி செய்ங்க மொதல்ல பருப் பு ஒரு எடுத்துக்கு ஊற வ ச்சிருங்க ஊற வச்சிட்டு ஃபஸ்ட்டு எண்ணெய ஊத்திக்கிங்க அப்பறோ கடுகு போடுங் க அப்பறோ பூண்டு ஆ அப்டியே முழுசா போடுங்க தோல்லா உறிச்சிட்டு அதுக்கப்பறோ சின்ன வெங்காயொ இருக்கு பாத்தீங்களா ரெண் தீயும் போட்டு நல்லா வேக உட் டுட்டு தக்காளி ஒரு மூணு தக்காளி எடுத்துக்குங்க நல்லா ஓரளவுக்கு கொஞ்சொ ஸ்லைசா பெருஸ் சா ஓரளவுக்கு வெட்டி போட்டுங்க போட்டது கொஞ்சொ வதங்க உட்டுட்டு அதுக்கப்பறோ பருப்பு போடுங் ஊற வச்ச பருப்ப மினிமம் ஒரு இரவது நிமிஷொ பருப்பு ஊற வச்சிருங் தோழி ஊறவச்ச பருப்ப எடுத்து போடுங்க அந்த மாரி அதுக்கப்பறோ பருப்ப ஒரு ஒரு நிமிஷொ இல்லன்னா ஒரு முப் பது செகெண் நல்லா கிண்டுங்க அதோட சேத்தி அதுக்கப்பறோ தண்ணி ஊத் துங்க தேவையான அளவு அதுக்கப்பறோ உப் ப்பு போடுங்க தேவையான அளவு போட்டுக்குங்க அதுக்கப் ப்றோ என்ன தெரியுமா பண்றீங்க ஆ நீங்க அப்டியே எண்ணெயோட வெங் காயம் போட்டு பாத்தீங்கன்னா அதோட வ வர மொளகா போட்டீங்கன்னா இன்னு நல்லா இருக்கு சப்போஸ் நீங்க பொடிதா போடுவீங்க அப்டின்னா அ மொளகாப் பொடி போடுங்க ஓரளவுக்கு நீங்க கார சாப்பிடுவீங்கன்னா அதுக்கு ஏத்த மாரி போட்டுக் ங்க காரோ கம்மியா சாப்புடுவிங்கன்னா கம்மியா போட்டுகங்க அப்பறம் மஞ்சத்தூள் இருக்கு பாத்திங்ளா அத மட்டு சேத்தி போடுங்க சேத்தி போட்டு நல்லா பருப்பு வெந்ததுக்கு அப்றொ அந்த தண்ணி இன்னு நெறையருக்கு பருப்பு அடியில் இருக்கு அந்த தண்ணிய ஓரளவுக்கு வடிச்சிருங்க அதுக்கப்றொ பருப்பு இருக்கு பாத்திங்களா அந்த பருப்ப மத் த்துல வச்சி கடைங்க கடந்து முடிச்சுக்கப்புறோ அந் தண்ணி எடுத்து ஊத்தி மறுபடியு கொஞ் சூடு பண்ணிங்கன்னா பருப்பு கொழம்பு சூப்பரா ரெடியாயிரு இயற்கையான முறையில அவ்வளொதா எந்தவித பொடியு போடத்தேவல இந்த மாரி ஒர் ஒரு நாள் ட்ரைப் செஞ்சு சாப்ட்டு பாருங்க சொல்லி
நா கிச்சன் பக்கமே போ மாட்டே எங்க ட்ரை பண்றது பாக்கலா
ட்ரை பண்ணி பாரு ஒரு நாள் யாரு இல்லையா சரி இந்த மாரி சொல்லிருக்காரு தோழரு தோழர்க சொ சொன்ன ட்ரை பண்ணி பாப்போ அப்படின்ட்டு ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பாத்துட்டு நீ அது ஒரு சக்சஸ் ஃபுல்லாச்சுன்னா சரி தோழருக்கு ஒரு பெரும சரி நம்மளால முடிஞ்சது ஒருத்தருக்கு ஒரு விஷயோ கத்து குடுத்தோ தோழிக் கத்து குடுத்துட்டோ அப்படின்ற ஒரு சந்தோசோ
அப்பறோ தோழா என்ன பண்றீங்க
நா சும்மாதா தோழி படுத்திட்டுருக்கிறே அ அப்படியே பட பாத்துட்டுருந்தே அப்புற மதியமா கிரிக்கெட் விளாட போயிட்டே கிரிக்கெட்ல நெறைய எக்ஸ்பரஷன் பண்ணி போன நா இன்னிக்கி சரி ரன் கின்னு அடிச்சிட்டு மேட்ச வின் பண்ணி குடுத்துட்டு பேட்ட பூமில தட்டிட்டு பேட்டுக்கு ஒரு முத்தத்த குடுத் ரெண்டு கைய அப்டி நீட்டி நா தாண்ட அப்டின்னு காட்டலான் நெனச்சே ஆனா என்ன பண்றது மூணு மேட்ச்சு தோத்து போயிட்டோ ஐயோ ஐயோ ஆனா ஃபர்ஸ்ட் மேட்ச்சுல விக்கெட் கீப்பிங் நின்னுட்டுருந்தே கேட்ச்செல்ல எல்லாமே சூப்பர் சுவரோப் புடிச்சிட்டே, ஃபர்ஸ்ட் மேட்ச் எல்லா நல்லா அவுட்டு அப்புற செகண்ட் மேட்சிங் ஒன்னு பௌலிங் இங்கியு ஓரளவுக்கு சொதப்பிட்டாங்க அவ்லாக்கு இது பண்ணல பட் நா யாரையு குறல்லா சொல்ல மாட்டே அது போன ரன்னு போனா அடிச்சிக்களா கேட்ச்வுட்டா பாத்துக்கலா அவ்ளோ தா சிறப் இத்தா பண்ண ஒருதர டிமோட்டிவேட் பண்ண மாட்டே ஆமா உங்களே டிமாட் போட்டு பண்ணா நீங்க டென்ஷன் ஆவீங்களா மாட்டீங்களா அது ஓ பாத் ப்ரெஷர் ஆவீங்க அந்த மாதிரி தா அதனால வந்துட்டு டிமோட்டிவேட் பண்ண மாட்டே சரி பாத்துக்கலா அவ்ளோவுதா அடிச்சிக்கலா நம்ம என்ன வேல் பாட்றோ ரொம்ப அப்படியே ஸ்டிரிட்டா எது சி ஆட்றதுக்கு இப்ப சும்மா லோகல் கிரவுண்ட்ல பசங்களோட வெளாட் அப்புறோ சந்தோஷமா அப்பறோ நா பவுலிங் போட்லான் பௌலிங் ட்ரை பண்ணே ஃபர்ஸ்ட் பாலே ஃபுல் டாஸா வெச்சுட்டே அ ஸ்பினுதா போட்டே ஃபுல் டாஸா வெச்சிட்டே பால சுத்தி கூடவுடல ஆனா பைய எதிர்பாக்கல ஸ்டெம்ப்லயே அவுட் ஆயிட்டா எனக்கே ஒரு செகண்ட் புரியல என்னடா இது பைய அவுட் அவுட் ஆயிட்டனா அந்த பையன டேய் சாரி டா சபரி நா ஃபுல் டாஸ்ஸா வச்சிட்டன்டா அப்டின்ன அந்தப் பைய வந்துட்டு சே எதுத்து சொல்லல செரி ஓகேணா அப்டின்டா ரெண்டாது பாலு ஸ்லோ பால் போட்டே அவுட் ஆயிட்டா ஸ்டெம்ப் அவுட்டு மூணாம் பாலு அவுட் எடுக்கலான் பாத்தே அவுட் ஆகல ஓ நல்லா போச்சு தோழி ரன் அடிக்கணுன் இருந்துச்சு ஆனா ரன் என்னாலா அடிக்க முடியல இன்னைக்கு
இன்னைக்கு அப்ப நாள் நல்லா பொயிருக்கு
புரில
நல்லா போயிருச்சு சொல்றீங்க
நாள் ஏதோ ஓரளவுக்கு போயிருக்கு தோழி ஏங்க எங்க நல்லா போச்சி போனா அது ஃபஸ்ட்டு மேச்சு நா எறங்கல அப்பறோ ரெண்டாவ்து மேச் தா எறங்குன ஒரு சிக்ஸ் அடிச்ச பவுன்சரா வன்ச்சு சிக்ஸ் அடிச்ச நல்லா ஹைட் ஏறி வெளிய சிக்ஸுக்கு போச்சு அப்பறோ ஒரு ஃபோரு அது மிஸ் ஃபீல்டு தடுத்தருக்க வேண்டியத் ஆனா மிஸ் பண்ட்டாங்க அப்பறோ ஒரு ரெண்டு சிங்கிள் அடிச்சே அதுக்கப்பறோ மேச் தோத்துட்டோ அவுட் ஆய்ட்ட கடசி மேச்சு நான் ஸ்ட்ரைக்கர்னால எறங்குன ஒரு சிக்ஸு நல்லா அடிச்ச நல்லா கவர் வெயிட் பண்ணி அடிச்ச எல்லாரு சூப்பர் சி ஷாட் ரா அப் சொல்லி அ ஒரு பாராட்னாங்க ஆமா பாராட் னாங்ளோ என்னவோ தெர்ல அடுத்து விளையாட்டௌட்டாயி போய்டே என்னவோ தெரில தோழி யார்னா பாராட்னாங்கன்னா அது ஒரு மாரி அடுத்த பாலே அவுட் ஆயிர்ற ஃபஸ்ட்லா கண்டுக்க மாட்ட சேர் டா அப்னு மண்டைய ஆட்டிட்டு குனிஞ்சிட்டு வந்துருவ இப்ப பாராட் சரிண்ணா ஓகேனா அப்டிண்றனா
புரில
ரொம்ப பின்னாடி கேக்குது ரொம்ப ரொம்ப பின்னாடி இருந்து பேசுறிங்க முன்னாடி வந்து பேசு
என்ன கேட்டாங்களா
ஆ இப்ப கேக்குது தோழி ஆ உங்ளுக்கு நாள் எப்டி போச்சுன்னைக்கு நா கிரிக்கெட்லே எனக் க்கு நாள் போயிடுச்சு உங்களுக்கு
எனக்கு வந்து காலம் காலத்த பத்து மணிக்கு என்ச என்சு டீ குடிச்ச குடிச்சுட்டு வீட கிளின் பண்ணிட்டு ஆமா என்சுடு டீ குடிச்சுட்டு அப்டி சும்மா உட்காந்துட்டு இருந்தா பாட்டி வந்தாங்க அப்புரொ பாத் கில இருந்து மேலே கூட்டிட்டு வந்து உக்கார வச்சிட்டு திரும்ப அவங்களுக்கு டீ அவங்களுக்கு ஜூஸ் போட்டு கொடுத்த அவங்க டீ குடுக்க மாட்டங்க
ஆ ஆ பார்ரா தோழிக்கு ஜூஸ்லா போட தெரியுமா என்ன ஜூஸ் போட்டு கொடுத்தீங்க
நா லெமன் ஜூஸ் போட்டு கொடுதே
லெமன் ஜூஸ் பார்ரா ஆ சூப்பரு
அவங்க குடிச்சுட்டு இருந்தாங்க அப்புரொ அவங்க கிட்ட கொஞ்ச நேரோ பேசிட்டு திரும்ப அவங்க துங்னாகா நா ஃபேன் பாத்த தன்ன அப்புறோ என்ன போயிட்டு மதியொ சாப்பாடு ரெடி பண்ணாங்க பாட்டி கொடுத்துட்டு நானு சாப்டுட்டு அப்படியே திரும்பி திரும்ப தூங்கியாச்சு எல்லா தூங்கிடோ பாட்டி நாங்க தூங்கிட்டோ தூங்கிட்டு ஏன் பிள்ளைங்க என்ச்சு ரெண்டு பேரு வெளிய கண்டு வந்தாங்க சும்மா அந்த ரெண்டு கண்களு பேஸ்
பாட்டி கூட நெ நெல சுட்ட கத நெலால ஆயா வட சுட் ட கதை எப்டி பாட் நெலால போய் வட சுட்டாங்க அந்த காலத்லியே இப்ப அங்க என்ன யாரு இருத்தா அடுத்து எப்டி கொண்டு போச்சு எதுனாயா ஏ லியன்க்கு வட சுட்டு விக்கிறாங்கலான் கேட்டீங்ளா
அப்புல இல்ல பாட்டிக எல்லா கதையு கேக் பாட்டிட்ட எல்லா கதையு கேப்போ அந்த காலத்து கத இந்த காலத்து கத இப்ப நடந்தது அப்ப நடந் வந்து எல்லா கதையு கேப்போ
அப்ப உங்களுக்கு காலத்த கணிக்கிற சக்தி கூட இருக்கு போலயே அப்ப நடந்துது இப்ப நடந்துது நாளைக்கு நடக்க போறது மொதகொண்டு பேசுறிங்ளே அப்டி என்னோடை காலத்தை என்னுக்கு கொஞ்சோ கனிச்சு சொல்ல முடியுமா உங்களால
என்னோட காலத்தை கணிக்க முல்ல தோழா உங்கக் காலத்தை எப்டி கணிக்குறது
செரி செய்
அப்டிங்ளா அப்டி இன்னிக்கி நாள் நல்லப்போச் ஒக்கே தோழா நம்ளுக்கு குடுக்கப்பட்ட நேரோ முடிவடைந்தது நன்றி வணக்கம்
நன்றி மீண்டு அப்றோ பேசல தோழி சந்தோசோ பேஸ்னதுக்கு நன்றி தோழி